பணக்
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்
இப்பல்லா ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல வெயில் காலத்துல இருக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது பத் பத்து நிம்ஷோ தண்ணி குடிக்கிற மாரி வெயில
ப்ரீயா வெளியில போகவே முட்ல உங்க ஏரியாலா வெயில் எப்
உண்மதா உண்மதா எந்த என்னோட ஏரியால வந்து வெயில் வந்து நல்லாதா நல்லாவே அடிக்கிது ஏனா வெயில் வந்து சொல்லவே வேண்டா தி இப்டி மழ பெய்ற மாரி எப்பமாவது அப்டி மேகம் வருதுன்னா மழ சுத்தமா பெய்ய மாட்டைக்கு ஃபுல்லா வெயில் அடு ச்சு காலைல இருந்து நைட்டு தூங்குறதுக்கே கஷ்டமா இருக்குனு சொல்லலா உங்க உங்க இடத்துல எப்டி இருக்கு வெயிலு
எங்க இடத்துல சொல்லவே வேண்டா ரொம்ப அதிகமா அடிக்குது வெயிலு வெளிலயே போக முடில ஒரே வெயிலாவே இருக்குது ஒரு
ம்
மா ஒரு மார்னிங் எப்போதுமே ஒரு டென் ஓ கிளாக்கு தா எப்போதுமே வெயில் வரும் ஆனா இப் இப்போ சம்மர் ஸ்டார்ட் பண்ல இருந்து முன்கூட்டியே வெயில் வந்துருது ஒரு அ ஏழு மணி எட்டு மணி ஏழு மணிங்கல்ல நல்லா பளிச்சுன்னு அடிக்குது அந்த மாரி இருக்கு
உண்ம தாங்க ஏன்னா த நானுமே டெய்லி குடிக்க மாட்டே மூணு பாட்டிலாவது தண்ணி குடிச்சுட்டே இருக்க தண்ணி தாகம் அவ்ளோ எடுத்துட்டு இருக்கு எதாவ்து சில்லுனு ஏதாவது குடிக்கணும்னு தோணுது இல்லாட்டி எங்கேயாவது தண்ணி உள்ள இடத்துக்கு போணுன்னு தோணுது அந்த மாரிலாம் ஒரு ஆச இருக்குனு சொல்லலா உங்குளுக்கு என்ன மாரிலாம் தோணுது இந்த வெயில் காலத்துல
எனக்கு வந்து என்னோட என்னோட பாடியே ஹீட் ஆயிடுச்சு உடம்பு ரொம்ப ஹீட் ஆயி தலவலியில நா என்ன பண்ற இளநி தண்ணி அப்றோ நல்லா குளிர்ச்சியானதா எடு த்துட்டு நொங்கு இந்த மாரி எடு து ஒடம்புக்கு குளிர்ச்சியா குடுக்க அ எடுத்துக்கற மாரி எடுத்துக்கிட்டனால தா கொஞ்சோ நல்லா இருக் க்கு ஆனா என்ன இன் இருந்தாலு எனக்கு அந்த தன் வ ஒடம்புக்குள்ள அந்த இது பத்துல எனக்கு இன்னு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணு போலதா இருக்கு
உண்மதாங்க ஏனா எனக்குலா இந்த வெயில் காலத்துலம்போது முந்திலா வந்து வெயில் காலோ இருக்கும் விடுமுறை இருக்கும் போது எங்கயாது கொளோ எங்கயாவது அருவிக்கு போணுனு தோணு ஏனா அப்போ வந்து ரொம்ப தண்ணி வராட்டி கூட கொஞ்சமாவது தண்ணி வரும் அந்த குளத்திலேயு சரி அருவிலயு சரி கொஞ்சமாவது தண்ணி வரும் எல்லாரு போய் குளிப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா அது பாக்கவும் நல்லா இருக்கும் அ பச்சை பச் சேன்னு இருக்கும் மரோ செடி எல்லா இருக்கும் விடுமுறை காலத்துக்கு நல்லா இருக்கும் சொந்தங்களோட போகுறதுக்கு சூப்பரா இருக்கும்
ஆமா
கொளத்துக்கு போறது சரி தண்ணி இருக்கா அப்டின்னு ஆமா ஆச்சரியமா இருக்குனு சொல்லலாம் நீ அந்த மாரி எந்த மாரி விடுமுறை காலத்துல எந்த மாரி கொளத்துக்கு அருவிக்கு போயி நீங்க அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா
ஆ இருக் இருக்கு இருக்கு நா வந்து இப்ப போல ஆ ஒரு அ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கே குற்றாலம் அப்றோ ஒக்கேனக்கல் இந்த மாரி போயிருக்க
நானும் இந்த மாரி போயிருக்க நானும் அருவிக்கு போயிருக்க ஆ
நல்லா இருக்கும் அங்க வந்து இது மட்டும் கிடையாம அ அந்த நீரு அந்த நம்முளுக்கு வந்து தலையில நா ஹீட்டு குறைக்கிறதுக்காக அ தலையில எண்ணெய் வச்சு கொஞ்சோ நல்லா ‌ மசாஜ் மாரி பண்ணி விடுவாங்க அது இன்னு ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம அங்கேயே நம்ம ஃப மீன் ‌எல்லாம் புடிச்சு குடுத்தோம்னா அவுங்களே ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி குடுப்பாங்க அதும் ரொம்ப சுவையா இருக்கும் அந்த வே சம்மர் ஸ்டார்ட் பண்ணாலே நாங்க என்ன பண்ணுவோ இப்பதா போக முடில அப்ப நாங்க என்ன பண்ணுவோ ஆ ரெயி சொந்தக்காரங்க எல்லாமே சேந்து ஒரு ஒ டூர் மாரி போய் அரேஞ்ச் பண்ணி போயிடுவோ போயிட்டு ஒரு நாள் நாலு அஞ்சு நாளு இந்த மாரி கொஞ்சோ குளிர் ஏரியாவா போயி எங்ளோட அந்த சம்மர் ஹாலிடேஸ்ஸ வந்து நாங்க அங்க கொஞ்சோ என்ஜாய் பண்ணிட்டு வருவோ அது ரொம்ப எங்ளுக்கு மனம் மகிழ்ச்சியா இருக்கு அத னில ஒர் நம்புளுக்கு அது போயிட்டு டு நாவரப்பியு அந்த சம்மர் அந்த சீசன் முடிஞ்சிரு கொஞ்சோ நம் பரவால இந்த அ கத்திரி வெயில் சொல்றா அதுலாம்
அதம்
அந்த டையத்துல தா நாங்க வெளியில நல்லா கு குளிர் பிரதேசோ அந்த இடத்துக்கு போயிடுவோ நீங்க போன போன் நீங்க போன ஏதாவது இடோ இருக்குங்ளா இந்த மாதிரி
நா நீங்க சொல்ற மாரி அருவிக்கு போயிருக்கே அருவியில இப்டித்தா நாங்க போய் குளிச்சிட்டு வருவோ அதே மாரி நீங்க சொல்ற மாரி எண்ண தலையில வச்சு நல்லா நம்ளுக் வந்து உடம்பு வந்து இந்த வெக்கைய எல்லா போய் குளிர்ச்சியா இருக்கு சொல்லா அது ரொம்ப நேர குளிக்கலா நம்ளுக்கு வந்து அருவி கொளோ அந்த மாரி இடத்துலன் போது நம்ளுக்கு காசு கெட்டி ரொம்ப அந்த மாரி பிரம்மாண்டமா போணுனு அவசியோ இல்ல எளிமையா போய் குளிச்சிட் வர் நா இன்னொன்னு வந்து குளிச்சுட்டு வந்தோன்ன நமளுக்கு வந்து அங்க கடைகள் நிறைய இருக்கு சுட சுட ஏதாவ்து பாதாம் பால் அங்க நிறைய இருக்கு வட பஜ்ஜி அப்டின்னு அ நம்ம சுட சுட சாப்பிட்ற சுகமே தனி எப்பவுமே வந்து குளிச்சிட்டு சாப்பிடும் போது அது பசி அதிகோ இருக்குன் சொல்வாங்க நம்புளுக்கு நல்ல சூடா எதா
ரொம்ப நல்லா இரு குளிக்கணும் போது நம்ளுக்கு இந்த மாரி அருவி இடத்துல எப்ப குளிச்சாலு சந்தோஷ்மா இருக்கு ஏன்னா நாலா சில பேர்லா ராத்திரி ஒரு மணிக்லா குட்த் ஒரு மணிக்லா ஏனா அது அருவி எப்பயும் போது ரொம்ப நல்லா இருக்கும் மூலிகலா வந்து ஏன்னா ம மேல இருந்து வருது அப்டிம்போது ரொம்ப சுத்தமான தண்ணீரா இருக்கும்னு சொல்வாங்க அதுனால நம்ப குளிச்சாலே நம்முளுக்கு வந்து ரொம்ப ஒடம்பு சரி ஒடம்பு வலியு இருக்காது ஆ நம்முளுக்கு எதாவது நம்ம வந்து எதாவது ரொம்ப சோர் எதுவா இருந்தாலு அதுவு போயிரும் அந்த மாரி இருக்குன் சொல்லா குளிச்சிட்டு எதாவது சாப்ட்டுட்டு திருப்பி குளிக்கும் போது இன்னு நல்லாருக்குனு சொல்லா இந்த அருவிங்கிறது அதுதா
அடுத்து தேவாங்கு எல்லாத்தையு குடும்பத்தோட போயிட்டு ப்ச் நம்ம சமைச்சு ஏதா சாப்பாடு கொண்டுட்டு போய் அங்க போய் உக்காந்து சாப்பிறதுல ஒரு பொது சுகம் ஏனா எல்லாரு குடும்பத்தோடு வந்திருப்பாங்க ஏனா இந்த மாரி விடுமுறை காலத்துல தா எல்லாரும் குடும்பங்களோட வந்து அ சந்தோஷ்மா இருப்போ அப்படின்பது அங்க வந்துட்டு குளிச்சுட்டு அந்த நீர்லே உக்காந்து சாப்பிறது விளையாட்றது மீன் வந்து சில நேர வந்து கால கடிக்கு அதெல்லா வந்து பார்த்துட்டே இருக்கதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குனு சொல்லா நீங்க இந்த மாரி வேற யா அடி சாப்பாத்
ஆ நாங்ளோ அதே அதே தா நாங்க வந்துட்டு மோஸ்லி ஆம் ஏ வெளியில போறப்போ சரி சம்மர் அந்த மாரி டையத்துல எப்பயாவது இ இந்த மாரி ஒரு ஏடோ சொன்ன பாத்தீங்ளா மீன் லா பொரிச்சு தருவாங்கனு அங்கங்க உள்ள ஸ்பெஷலான ஏரியல ம ட்டு சாப்டுட்டு நாங்களே பிரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோ ஏனா சம் அ சில இடத்துல வந்துட்டு நல்லா இருக்குமா இல்ல நம்மளுக்கு அந்த தண்ணி ஒத்துக்குமா இல்ல அந்த பொருள் சேந்து நம்ம ஹோட்டல்ல சாப்டறனால ஒடம்புக்கு ரொம்ப அது அன்ஹெல்த்திதான அன் அன்ஹெல்த்தியா இருக்கறதுனால நா என்னா பண்ணுவ வீட்லந்து எல்லாருமே நாங்க என்ன பண்ணுவோ அவுங்கவுங்களுக்கு ஒரு தேவையான பொருள் எல்லாத்தையு எடுத்து ட்டு ஆ அங்க போய் சமைச்சி சொந்தக்காரங்க எல்லா சேந்து சாப்ட்டுட்டு ஆ மொதல்ல நாங்க என்ன பண்ணிருவோ குளிச்சிருவோ நல்லா அருவில குளிச்சிட்டு அது அதே ரெண்டு மண் நேரோ நா மூன் மண் நேரோ குளிச்சுட்டுக்கு அப்பறந்தான் கொஞ்சோ மூத்தவங்கல்லா வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவோ அங்க பக்கத்துலயேதா ஒரு வண்டி போட்டுட்டு அங்க சமைச்சிட்டு அங்கயே சாப்ட்டுட்டு அந்த உள்ள டையத்த அப்டியே இது பண்ணிட்டு அங்கயே ஒரு நாள் ஃபுல்லா போயிடு ஆனா நைட் டயத்துல மட்டு அங்க ஸ்டே பண்ணாம ஈவ்னிங்லயே எல்லா போ சொல்லிடுவாங்க சோ அங்க இந்து அங்க என்ன பண்ணிடுவோ கெளம்பிட்டு வேற ஏரியாவுக்கு போறா மாரி நாங்க கெளம்பி அரேஞ்ஜ் பண்ணிப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறோ கொஞ்சோ இன்னு கொஞ்சோ குளிர் உள்ள ஏரியாவுக்காக போயிட்டு நெக்ஸ்ட்டு அந்த அந்த நாள வந்து அந்த எடத்துல நாங்க பொழுதுபோக்குவோ போக்கிப்போ அதுக்கப்பறோ இதே மாரிதா ஒரு ஒரு எடத்துக்குமா கொஞ்சோ அந்த அஞ்சு நாள் உள்ள எடத்துல என்னா என்ன எந்தந்த எடொல்லா நல்லா இருக்கு நம்மளுக்கு இந்த சம்மர் டயத்துல எ எவ்வோ நம்மளு க்கு ஹாப்பியா இருக்கு அப்டிங்கிறத முன்னாடியே நாங்க பிளான் பண்ணி வெச்சுக்குவோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு கொஞ்சோ சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு நல்லபடியா ஆ இன்னைக்கு இன்னைக்கு ஒன் டேட் முடிஞ்ச்சா நல்லது அடுத்த நாளைக்கு போயிட்டு அங்க சந்தோஷமா இருக்கணு அப்டின்ட்டு அங்க போவோ அங்கயு சமச்சுதா சாப்டுவோ சில ஏரியால உள்ள உணவுக்கு தகுந்த மாரி நாங்க அன்னக்கி இந்த ஏரியால இது ஃபா கொஞ்சோ ஃபேமஸ்னா அதுக்கு தகுந்தா மாரி அங்க சாப்டுவோ அ இது மாரியே நாங்க எல்லாமே ப்ளான் பண்ணிதா போவோ சில ஏரியாவ்ல வந்து ஃபுட்டு் நல்லா இருக்காது சோ அதனால நாங்களே சமச்சுப்போ அது எங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியாதா இந்துச்சு அதனால எங்களுக்கு எப்போதுமே நாங்க வருஷா வருஷோ இந்த மாதிரி டூரு அரேஞ்ச் பண்ணி போயி அவர் மகிழ்ச்சியா இருந்துட்டு வந்துருவோ நீங்க எப்டி குடும்பமா போவீங்ளா இல்ல ஃபிரெண்ட்ஸோட போவீங்ளா
நா குடும்பமாதா போவோ முக்காவாசி நெறையா போயிருக்கேன் நண்பர்களோட போகதுக்கு சூப்பரா இருக்குந் தோழா ஏனா நண்பர்கள் போகும்போது அது வேற மாருக்கு குடும்பத்தோட போறது வேற மாருக்கு ஏனா நண்பர்களோட போகும்போது நம்மளுக்கு வந்து சாப்பாடு எல்லா நம்ம வந்து செஞ்செல்லா எடுத்துட்டு போ முடியாது அதே மாரி நம்ம அங்க போய் வாங்கிக்கிடுவோ இன்னொன்னு வந்து நண்பர்கள்ம்போது நம்ம காசு வந்து பாத்து சிக்கனமா செலவு பண்ணுவோ ஏனா நம்ம நண்பர்கள்ன்போது இந்த கல்லூரி அந்த காலத்துல போம்போது நம்மளுக்கு எல்லாத்துக்கு அவ்ளோ கைல காசு இரு க்காது இவ்ளோ இவ்ளோ செலவு பண்னு ஏனா எ அது சேமிச்சா ஒரு சந்தோஷமா இருக்கு அதனால இவ்ளோ இவ்ளோ செலவு பண்ணு இந்த கடைல சா ப்பண்ணு இல்லாட்டி எதாவது பண்ணு சொல்ட்டு நண்பர்கள் கூட நம்ம வந்து ஒரு இது பண்ணி போகும்போது அது சரியா எப்புமே எப்டினா குடும்பத்தோட போம்போது பெரியவங்க இருப்பாங்க அவுங்க நம்மள வழி நடத்துவாங்க இத்தன மணிக்கு கெளம்பணு இங்க போறோ இது பண்றோ இது பண்றோ ஆனா நண்பர்கள் கூட இப்டி போறோனா அந்த அது மொதல்ல நட து அதுவே ஒரு பெரிய சந்தோஷ அந்த மணிக்கு போறோ அப்டிங்கிறது அது நடக்காத ஒரு விஷ்யோ ஏனா நம்மளுக்கு நண்பர்கள்ன்னும்போது நம்மதா அதுல எல்லாருமே சேந்துதா முதன்மையா இருப்போ பெரியவங்க அப்டினா இரு க்காது அதனால நம்ம அந்த எடத்துல வந்து எல்லாரு சேந்து போய் பண்றதுங்கறது ரொ ப்போ வந்து ஒரு மாரி புதுமையா இருக்கு அதே மாரி எல்லா வந்து எந்த மணிக்கு போணுமோ அதோட ரெண்டு மண்ணு ரெண்டு மண்ணேரத் தள்ளி தா அவவ் போவோ போய்ட்டு அங்க நறைய விஷயு தெரியாது பரவால்ல அங்க போலா போலான் சொல்ட்டு எத் த்த எத்தன எந்தெந்த பயோ வெருந்தாலுமே நண்பர்கள் கூட என்னன்னா நமக்கு பயோன்னு எதாவ்தோ விஷ்யத்துல இருந்தாலுமே நம்ம அவுங் கூட போறனால சரி பரவால்ல போய்க்கலா வீட்ல யாரு கூட இருந்தால் போ மாட்டோ நண்பர்கள் கூட இருக்கும் போது எல்லாரு போறாங்க போய்க்கலா போய்க்கலான் சொல்ட்டு அவுங்க கூட ஒரு இந்த மாரி விடுமுறை நேரத்துல எங்க்யாவ் வெள்லப் போறது அதூ இன்னு சுகமா இருக்குன்னு சொல்லா அது ஒரு விதமான து ஒரு புதுமையா இருக்கு வெ குடும்பத்தோட போறது புதுமையா இருக்குன் சொன்னா ஆனா ரெண்டுமே ஒர் நல்ல அனுபவம் சொல்லா ஏன்னா ரெண்டுமே வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது எனா நம்ம அவங்க கூட எந்த எடத்துக் போனோமோ அது எப்போமே நம்ம வந்து நெனச்ட்டே இருப்போ அங்கப் போய்ர்க்கோ இங்க போய்ர்க்கொனாவ் அந்த எடத்துக் போய்ர்க்கே இத்தன மணிக் போய்ர்க்கோ இந்தந்த எனா எப்போவு நம்ம நண்பர்கள் கூட போம்போது எதா கண்டிப்பா தவறுகள் நர்றைய நடக்கு அதல்லா நனச்சி இப்ப நனைக்கும் போது ரொம்ப சிரிப்பா இருக்கு இதெல்லா பண்ணிருக்கோ அடுத்தவாட்டி இதெல்லா பண்ணக்கூடாதுன் சொல்ட்டு கத்தி உகத்து நறையா விஷ்யங்கள வந்து அடுத்த வாட்டி திர்த்திக்கிறோன் சொல்லா கண்டிப்பா ரொம்ப பேசிட்டே உ
பேசிட்டோ நனைக்கிற
ம்
ஆ இல நே அ நானு என்னோட நண்பர்களோட போய்ர்க்கே இது ஒரு புது அனுபோ அனுபவமா தா இருக்கு குடும்பத்தோடு போனாலு ஒரு சந்தோஸோ கடைக்கு அதே மாதிரி இம் ஆஃப் ரு ஆ நண்பர்க்ளுடன் போனாலு சிந்தித்து அனுப்வே அது ஒர் மகிழ்ச்சியான ஒரு இதுதா செரி பாக்கலா நம்ப